அ கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
அ கேக்குது
என்ன பண்ட்டிருக்கீங்க
சும்மா படுத்திருக்கே மேடம் நீங்க என்ன பண்றீங்க
நானு சேம் அதா பண்ணிட்டு இருக்கே
அப்டிங்ளா
ஆமா சாப்ட்டீங்ளா
சாப்பிட்டுட்டேங்க
என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி
சாப்பாடு முருங்கக்கா கொழம்பு
ஓ அப்டிங்ளா
நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நா வந்து ரசமு சோறு கூட்டு சாப்ட்டே
ஓஹோ சமைக்க தெரியுங்ளா
இல்ல எனக்கு சமைக்க தெரியாது
எனக்கு சமைக்க தெரியாதுங்க
நா சும்மா இந்த மேகி டீ அதெல்லா போடுவே
அ நூடுல்ஸ் எனக்கு செய்ய தெரியு மத்தபடி வேற எதுவு எனக் செய்யத் தெரியாதுங்க
அ எனக்கு அப்டிந்தாங்க நா எப்ப பாத்தா எங்க வீட்லயு எங்க வீட்ல திட்ட மாட்டாங்க
சோம்பறித்தனமா இருக்கேனு திட்டு வாங்க
சோம்பேறித்தனத்துக்கு சமையல் செய்ய தெரியாததுக்கு என்ன சம்மந்தோ
தானே இருக்கு
அது இருக்கு எங்க வீட்ல சமையல் தெரியாத க்கெல்லா சொல்ல மாட்டாங்க நெறைய பேர் எங்க வீட்ல இருக் க்கனாலா அவங்களே செஞ்சு முடிச்சிருவாங்க
நாங்க சமைக்கறதில்ல மேடம் திட்டு வாங்கனு அப்பப்ப
அ திட்டு வாங்கிக்க வேண்டியது எல்லா வீட்லயு அது கண்டிப்பா திட்டுவாங்க
என்னது
நா ட்ரை பண்ணுவே ஆனா எனக்கு வராது அதுனால நா பண்ண மாட்ட நா இந்த தோச சப்பாத்தி எல்லா ட்ரை பண்ணிருக் இதெல்லா பண்ணும்போது எனக்கு என்னன்னே தெரியது அப்டியே கல்லுல ஒட்டிரு
மாவு கன்சிஸ்டன்சி செரியில்லாம இருக்கும்ங்க மத்
இல்ல அதே மாவுலயே எங்க அம்மாவு ப்பா பண்ணுவாங்க ஆனா அங்க அம்மா கரெக்
அப்ப உ மத்தாபடி
அ அதுதா
ஆஹ
செரி இப்பதைக்கு நெறைய பேர் இருக்காங்க பண்ணி குடுக்குறதுக்கு அ டியூஷன் போறேங்க மேடம்
நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே டியூசன்ல்லா போனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் டியூசன் ஃப்ரெண்ட்ஸ் அப்டின்னு
நெறைய இல்ல ஒரு சிலவங்கிட்டதா ரொம்ப குளோஸா பேசுவ
எக்ஸ்ட்ராவோட்டடா இருப்பீங்க அப்ப
இல்ல எல்லாத்து கூட எக்ஸ்ட்ராவோட்டடா இல்ல ஒரு ஒன் ஒருதன்ட ரெண்டு பேர்ட்ட அவ்ளோதா
அப்பிடிங்களா நா நெனைச்சே இந்த டியூஷன்ன ஸ்கூலுன்னு போறாவங்கள்ளா நெறைய ஃப்ரரெண்ட்ஸ் வெச்சிருப்பாங்க ரொம்ப எக் ட்ரோவோட்டா இருப்பாங்க அப்டின்னு நெனைச்சே
இல்ல நா எப்டின்னா ஏ ஃப்ரண்ட்சு பழக்கணும்வங்க கூட நெறையாவே பேசுவ பழகாதவங்கிட்ட அவ்ளோக்கா பேச மாட்ட ஆனா டியூஷன்ல ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கிட்டயு பேசுவ ஆனா அவ்ளோக்கா லைக் எல்லாரு பேசும்போது தா பேசுவ தனிய அவ்ளோக்கா பேச மாட்ட
செரிங் நா நெனைச்ச இல்லங்க நா வீட்லயே இருந்துக்கிறதுதா
ஓ ஓகே ஓகே
ஏதோ சொல்ட்டு இருந்தீங்க நீங்க
அதா எனக்கு நா இன்ட்ரோவோட்டர் தா எக்ஸ்ட்ராவோட்டர் எல்லா கெடையாது உங்கள மாதிரி
ஒ நானு என்னயு எக்ஸ்ட்ராவோட் சொல்ற அளவுக்கெல்லா இல்ல நானு
சேரிங் சேரிங்
ஒரு சில அவங்க கிட்டதா ரொம்ப குளோஸா பேசுவே இல்லைன்னா நா அப்டியே சும்மா மூஞ்சிய காட்டி திரு திரும்பி போய்ற மாதிரிதா இருப்ப
எந்த ஸ்வீட்ஸ் எல்லா புடிக்கு உங்ளுக்கு
எனக்கு இந்த பெங்காலி ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கு லைக் இந்த ரசகுல்லா ரசமலாய்
அந்த மாதிரி எனக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப புடிக்கு
ஏனா குலாப் ஜாமன் புடிக்கு ஆனா எனக்கு ரசமலாய் அத விட ரொம்ப ஜாஸ்தியா புடிக்கு அது ரசகு ல்லா
ரசமலாய் எனக்கு ரொம்ப பிடிக்கு பட் ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுன் தா அதுக்கப்புறம் ரசமுலாய் காஜு கட்லி புடிக்கு
ஆ காஜு கட்லி நல்லாருக்கு
அப்பற ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் அப்டின் வந்தா அந்த பாதாம் கீர் அந்த மாரி நார்த் இன்டியன் ஃபுட் ல புடிக்கு
ஓ அப்டிங்ளா நானு அல்மோஸ்ட் நார்த் இன்டியன் தா சாப்புடுவ
ஆ கடையில போய் சாப்டறதா வீட்ல சாப்டும் போது சவுத் இண்டியன் தா வெளில போய் சாப்புடும் போது நறையா நார்த் இன்டியன்லா சாப்ட்ருக்கோ
நாங்க எங்ளுக்கு அப்டி இல்ல வீட்ல இருக்கமோ வெளிய இருக்கமோ எல்லா பக்கமு நாங்க கலந்து தா சாப்புடுவோ அதனால ஒரு லைக் ஒண்ணு நார்த்துனா நார்த் சௌத்துனா சௌத் அப்பிடி இல்ல எல்லாமே சாப்புடுவோ எல்லாமே லைக் அப்பிடி
நாங்களு அப்படித்தா என்ன கெடைச்சாலு சாப்ட்டுருவிங்ளா
லைக் இன் த சென்ஸ் இப்ப வெளியே எங்கயோ போற இந்த கடையில சவுத் இண்டியன் தா இருக்குனா அது மட்டு அது சாப்ட்ருவோ வேற ஏதோ சப்பாத்தி அங்க அது கெடைக்குனா அப்டி சாப்ட்ருவோ ஒரு சிலவங்க இரு பங்கால்ல இல்ல எங்களுக்கு நான் வெஜிடேரியன்னா அங்க மட்டுந்தா சாப்டுவோ நாங்க வெஜு கட எல்லா போ மாட்டோ அப்பயெல்லா பாக்க மாட்டோ
பட் நான்வெஜ் வந்துட்டு எப்பவுமே டேஸ்டா தா மேடம் இருக்
ஆனா ஒரு சிலவங்க இருப்பாங்க எப்ப பாத்தாலு நான்வெஜ் நான்வெஜ்னே சொல்லுவாங்க அது இந்த
அவுங்கவுங்களோட டேஸ்ட் விருப்ப மேடம் நீங்க உங்களுக்கு வந்துட்டு வெஜ் தா புடிக்கு நீங்க வெஜ் மட்டுந்தா சாப்டுவேனா நீங்க தாராளமா சாப்படலா நான்வெஜ்
ஓ அது எல்லாத் கு வந்து ஒவ்வொரு சாய்ஸ் தா
இதெல்லா நம்ம கொஸின் பண்ணக்கூடாது இப்ப நான்வெஜ் சாப்படறவங்க உங் உங்கள ஃப்ரோஸ் பண்ணி நான்வெஜ் சாப்பட சொல்றது இல்லையே நீங்க சாப்படற வெஜ்ஜு சாப்ட்டுக்கோங்கன்தான
இல்ல எ ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க அவங்கல்லா எனக் சொல்லுவாங்க எப்ப பாத்தா ஏண்டி இப்டியா சாப்படறேனு
அதுக்குனு வாய்ல எல்லா ஊட்டி விட மாட்டாங்கல்ல மேடம் அதுதா பாக்கணு
உஹம் ஆ அது இருக்கு ஆனாலு அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி ஒருத்தி இருக்கா மேடம் அவ வந்து ஒருத்தி இருக்கா எ ஃப்ரெண்டு அவ யூஸ்வலி ரொம்ப நான்வெஜ் தா சாப்பிடுவா லைக் அவுளுக் முட்டை இல்லாமே நாளே போகாத மாரி அவ எப்ப பாத்தா கிண்டல் பண்ணிட்டே இருப்பா மேடம்
நா
அப்படியே உசுர வாங்கற அளவுக்கு உசுர வாங்கற அளவுக்கு என்ன வந் து வெச்சு செய்வா மேடம்
அது ஃபிரெண்ஸ்குள்ள ரோஸ் பண்றது அதெல்லா நீங்க அவங்கள இப்பிடி விட்டு குடுத்து பேச கூடாது
இல்ல நா வெளியெல்லா யாருட்டயு விட்டெல்லா குடுக்க மாட்டே ஆனா அவங்க என்ன நெறைய எடத்துலல்லா விட்டுக் குடுத்துருவாங்க
என்ன சொல்றிங்க மேடம்
அப்டிதாங்க இப்ப கொஞ்ச நாள் முன்னாடிதா எங்க வீட்ல ஒரு கொழந்த வந்துச்சு அப்ப அந்த கொழந்தைகிட்ட என்ன அப்டிய விட்டுக் குடுத்துட்டாங்க அவங்க
கொழந்தைங்களுக்கு இருக்றதான மேடம் கொழந்தைங்கனா பாசங் காட்டத்தா செய் செய்வாங்க அதெல்லா நீங்க
அதுக்குன் எ ஃப்ரெண்டு தானே ஃபஸ்ட்டு அவ
அப்டி இருந்தாலு அது சின்ன கொழந்தைக்கு புரியாதுல மேடம்
அது எதுவா இருந்தா அந்த கொழந்தைய எதோ சொல்லி அவுங்க எப்டியு நம்மளதான சமாத் நம்மளதான சூஸ் பண்ணிருக்கணு எப்டியோ ஃப்ரெண்ட்ஸ் தான ஃபஸ்ட்டு
அப்ப கொழந்தைய அழுக வச்சா பரவால்லயா மேடம்
அ கொழந்த அழுது கொஞ்ச நேரத்துல அது தானா சரியாயிடுல
அதே மாரி நீங்களு மெச்சூடா இருந்தீங்கனா அது கொழந்த அப்டினு புரிஞ்சுக்கணு
செரி நம்மளுக்குதா அறிவில்ல என்ன பண்றது பழகி போயிருச்சு
ஆ அவ்ங்க ரொம்ப மெச்சூடா தா மேடம் இருக்காங்க நீங்கதா ரொம்ப சைல்டிஷா பிகேவ் பண்றீங்
மே பி இருக்லா நீங்களு அவங்க மாரி இருக்குறனால அவங்க சாப் போட்டு எடுக்கறீங்க
நா என்ந்து யாரு கரெக்டா பண்றாங்ளோ அதுக்கு தான மேடம் சப்போர்ட் பண்ண முடியு
இல்ல அதுக்குன்னு ஃப்ரெண்டெல்லா விட்டு கொடுக்க முடியாதுல
கரெக்ட்டுதாங்க மேடம்
அது எதுவா இருந்தாலு ஒரு ஃப்ரெண்ட விட்டு குடுத்துருக்க கூடாதுல
ஆ அதுவு தப்புதாங்க மேடம் அவ்ங்க அவ்ங்க கிட்ட சொல்லி நீங்க மன்னிப்பு கேக்க சொல்லுங்க
அது சொன்னா அவங்க அப்டிதா சொல்லுவாங் உங்கள மாரிதா பேசுவாங்க அவங்களு கொழந்தைய பாக்க வேண்டாங்கபா கொழந் ந்த மனசுதானே பாப்போ அதுவு அவங்க கொஞ்சொ இப்ப வந்து ஒரு மா ரி லைக் ஒரு மாரி ஃபேஸ்ல போயிட்ருக்காங்க அவங்களுக்கு எப்டி சொ சொல்றதுனு புரியாதா அவ்ங்க கொஞ்ச இப்ப மாறிட்டாங்க ஆ அவ்ங்க இப்ப கொஞ்ச மாறிட்டாங்க அதா
லைஃப்ல நெறைய ஃபேசஸ் இருக்க மாரிதா மேடம் அதெல்லா செரி பண்ணிருவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா செரி பண்ணிருவாங்க இல்ல டைம் அதெல்லா நாங்களு குடுத்துருக்கோ நாங்களு அதெல்லா ஃபேஸ் பண்ணிதா வந்திருக்கோ அவுங்க கேட்டா டக்குன்னு எல்லாமே பண்ணலா ஆனா அவங்க கேக்க மாட்டாங்க
டக்குன்னு எல்லாத்தையும் பண்ண மாரி இருந்தா சுவிட்ச்ச ஆஃப் பண்று ஆன் பண்ற மார்லா இருக்க முடியாதுல்ல மேடம்
டக்குன்னு பண்ண முடியாது ஆனா சொல்ற பேச்ச கேக்கணுல மேடம்
பிளஸ்
இத வச்சு இத வச்சு நம்ளுக்கு ஒன்னு இல்ல மேடம் அவங்களுக்கு தா வந்து ஒடம்புப் பிரச்சன எல்லாமே வருல
கரெக்ட்டுதாங்க மேடம் அவ்ங்க இந்த
இப்பதா ஒங்க ஃபோட்டோ பாத்தே எதோ பேய் பாக்குற மாரி இருந்ச்சு எனக்கு அப்டே நா பயந்துட்டே ஐயோ இப்டியா இந்த பொ ண்ண ஆக்கிட்டீங்க அப்டி ஆயிருச்சு மேடம்
அப்டி என்ன மேடம் ஆச்சு அவ்ங்களுக்கு அவளோ டிப்ரஷனுக்கு போயிட்டாங்க
அதுதா அவுங்க வந்து மொதல்ல வந்து நல்லா இருந்தாங்க இப்போ ஒரு மாரி பாக்குறதுக்கே இந்த மெண்ட்டல் பேஷன்ட் சுத்துவாங்கல்ல ஹாஸ்பிட்டல்லலா அந்த மாரி சுத்திட்ருக்காங்க மேடம்
அந்த நெலமைக்கு போயிட்டாங்ளா ஏ என்னாச்சு
அவுங்களுக்கு இருக்குற வலி மேடம் என்ன சொல்றது
பர்ஸ்னல் விஷ்யத்துல தலையிட வேண்டால்ல
அதுதா
சொந்த பிரச்சன அவ்ங்களுக்கு ஆயிர பிரச்சன இருக்கு நமக்கு நெறைய பிரச்சன இருக்குல்ல மேடம் இப்ப நீங்ளே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாலா இல்லையே நீங்க அத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த பொண்ணையே நெனச்சிட்டு நீங்க எதுவு டென்ஷன் ஆயிட்ருக்காதீங்க
இல்ல மேடம் நா டென்ஷன் ஆகலா அஸ் அ ஃப்ரெண்ட் ஒரு நம்மளுக்கு ஒன்னு இருக்குல்ல நம்ம ஃப்ரெண்டு இப்டி கே கெட்டு போறாளே அப்டி
அதே மாரி அந்த பொண்ணுக்கு நம்மள நெனைச்சு நம்ம ஃப்ரெண்டு் ஃபீல் பண்றாலேனு வருத்தோ இருக்குல்ல மேடம்
இப் மேடம் உங்களுக்கு நா திருப்பி ஒரு பத்து நிமிஷத்துல கூப்பிடட்டா அந்த ஃப்ரெண்டு ஃபோன் தா வந்துட்டு இருக்கு கொஞ் ரு பேசிட்டு வந்தரட்டா
செரிங் மேடம்